நீ கேக்குதா என்னடா போர் என்ன பவுண்ரி என்னட
அதுதான் த டிசன் வெள்ள அவன் கால வந்து அந்த வெள்ள கிளர்ல இதுல பட்ட மாரி பட்ருக்குடா பட்ருக்குடா பட்ருக்குடா பட்ருக்குடா பட்ட மாரிருக்கா ஆமா அதனால ரொம்பவே இது பண்ணிட்டு இருக்கான எனக்கு இப்ப பட்ட மாதிரிதான் தெரிஞ்சு மார்க் இப்பயான் சொன்னா பட்ட மாரிதான் இருக்கு ஓன் காலு
ஆஹ்
உ
ரொம்ப நேரமா அதையவே புடிச்சு பெனஞ்சிட்டு
ஆஹ் பட்ருக்குடா பட்ருக்கு தான் பேர் இது தேர்டு அம்பேர் ப பட்ருக்குன்டா இஸ் மூவிங் இந்த பேட் பட்டிருக்கிதா பட்டிருக்கிதா பட்டிருக்கிதா பட்டிருக்கிதா அவுட் நாட் அவுட் நாட் அவுட்தா நாட் அவுட்தா பரவால்ல உம் உம் ம் கே சனா ஆமா நாட் கரெக்ட் கரெக்ட் சிக்ஸ் குடுப்பானுங்களா ஃபோர் குடுப்பானுங்களா அதா தெரியல எனக்கு தெரியலையே தானா ஆமா அஹ் பரவால்றா சூப்பர்டா சிக்ஸ் தாண்டா சிக்ஸ்ன் குடுத்துட்டாங்களா பெஸ்ட் பெஸ்ட் சூப்பர் சூப்பர் கிட் பஞ்சாப் நினைப்பானுங்க என்னடா இவனுங் நமக்கு வந்து நேரோ இப்படி இழு
ஹ
ரெண்டாவது விக்கெட் போக வேண்டிய இடத்துல இன்னொரு சிக்ஸ் குடுத்து விட்டீங்ளேடான்ட்டு
சிக்ஸ் போட்டானுக
ம் ஹும்
அடுத்தது ந ரானா கண்டினியூ பண்றான்
ஆமா சோ நோ ப்ராப்ளம் ரொம்போ ஆமா நீ கேட்ட சிக்ஸ குடுத்துட்டாஙீக நீ கேட்டத குடுத்துட்டாஙீக உம்
உஹூம்
அப்புறோ ராகுல்தா ஆமா இப்ப ராகுல் ஸ்ட்ரைக் பாப்போ அப்படியே
ரண் ரேட்டு பரவால்ல
ஓ ரன் ரேட்டு பதி கரெக்டா வச்சிருக்கானுங்கடா உம் உம்
இன்னு மூணு ஓவர் இருக்கு ஒரு ஐம்பது பால் ஐம்பது ரன் அடிச்சா கெத்தா வந்துடலா நீ இறங்கி ஆடுவானுங்கல்ல
ஆமா டைம் ஓவர் எ யார் யாரோ மாத்திருக்காங்கடா இம்பாக்ட் சம்பா யாரு வந்திருக்கா உள்ள சாயல் அவுட்டு் வெளிய போயிருக்கான் சாய்லு அதுக்கு பதி லா ஏதோ புது பிளேயர் வதேரா வந்திருக்காப்பல வதேரா வதேரா உள்ள வந்திருக்கா இல்ல இம்பேக்ட்தா இப்ப முதல் பந்தை வீச வருகி சர் வீசி விட்டார் பொழந்து விட் டர்பால் வெளியே போய்விட்டது
சிக்ஸா
ஆமா செரியதா சொல்றா வந்து கேள்றாள என்ன அடிச்சாட்டாங்க கேர்ள்ஸ் இப்படி எல்லா அடுத் எங்கிருந்துடா இந்த மேட்ச் முடியு இன்னிக்கி
மேட்சு
சும்மா ஜம்முனு போகுது ஆஹ ஆ வேற வந்தான் அப்பயே லைட்டா குனிஞ்சா அடிச்சா பால் போயிருச்சு
உ
கேள்றா எங்க ட்டே க்ளாஸ் எனக்கு அப்டியே பால் அப்டியே புஃட் பால் மாரி தெரியுதுனு நெனைக்கேன் எனக்கு தெருஞ்சு பரவாயில்ல இந்தா பால் இந்த பால் ஓரளவுக்கு ஒரு இருபத்தி நாலு போர் பன்னெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாங்களா
கேரளா
உம்ஹீம் டோடல்லா டீம் டோட்
பரவால இன்னொரு சிக்ஸ் அடிப்பானா அடிச்சுட்டான் ஃபோரு ச்சே ஸ்டாபாயிருச்சு அஹு அஹ உஹ
அப்புறோ கிரீனி இந்த கிரீன் டாட்பால பத்தி என்ற நெனைக்கிறே மரம் நட்டுறது நல்லதா நல்லது இல்லையா
பரவாயில்ல ஒவ்வொரு டாட் பாலுகு மர நட்டுறானுங்க
பரவாயில்ல டாட்டா வந்து இதில கொஞ்சோ இது பண்ணியிருக்காங்கங்க நல்லது ம் ம்ஹூம் எனக் தெரிஞ் ம் ம்
அதுஸ்
ரிசப் அண்ட் இப்ப லக்னோ எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு செக்ப் நடக்கும்னு நெனைக்கிறே ஏன்னா ப கேழுக்கு பாலு மண்டல பட்டுருச்சு
ஆஹ்
அதனால இப்ப ஒரு மெடிக்கல் செக்கப் வந்து நடக்கும்னு நெனைக்கிறே பொழுது கைல தா
ஒண்டஸ் சிமாண்ட் அது ஏன்டா ஒவ்வொரு ஸ்டேடியம் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு அப்புறோ எப்புட்றா ஈக்குவலா இருக்கும்
கொடுத்துருக்கனால அது தெரிலடா அது அது ஏனா அப்புறோ வேற என்ன
வேறென்ன அவ்ளோதா
அவ்வளோதானா அடுத்த பந்தய பேசு இன்னைக்கு பாத்தீன்னா கீர கீரக் கொழம்பு ரசம் அவ்ளதா
ட்ல வெஜி
உம் ஓகே ஓகே அப்புறோ பாத்தேனா இந்த பால் டாட் பால் ராணா கொஞ்சம் ஃபீல் பண்றா
உம் அப்டி போனா
ஃபீல் பண்றா ஃபீல் பண்றா விட்டுட்டமேன்ட்டு
ஓ ஒனக் லோவா வருதுறா இங்க
ரன் அடிச்சுருக்குடா முப்பது இருவத்தொம்போதோ இருவத்தெட் டு இருவத்தெட்டுல
உஹம்
ஏ ரானா மிஸ் பண்றான்டா பால
சரி அடுத்த வாரம் ச
ஆஹ் அடுத்த ஆஹ்
எத்தனாவது பால் மிஸ் பண்ட்டான்
ரெண்டு பால் இ சிங்கிள் அடிஸ்டான் ஒரு பால் மிஸ் அப்பனா அடுத்த பால் சிங்கில்ஸ் தான்
உம்
சோ ஒரு அளவுக்கு ரன் ரேட்டு பதிமூணுலதான் இருக்கு அதனால பிரச்சனை இல்லையேன்னு வெய்யி
ஆஹ் பஞ்சாப் மட்டும் தோக்கடிச்சோம்னு வையி வரும் இன்னும் அந்து வச்சிருக்கானுங்க எப்படி அப்புறம் இந்தியா எப்படி வேர்ல்டு வேர்ல்டு கப்ல பத்து மேட்ச் ஜெயிச்சு பதினொண்னாவது வந்தாங்க பாத்தியா
ஆமா ஃபோர் அடிஸ்டாண்டா போர் அடிஸ்டாண்டா க்ளஸர் நூத்தி நாப்பது ரன்ல இருக்கான்டா
என்ன அறுவத்தொரு பால் லயா
உம் உம்
பைய இது எவம் பேருனா டே அவம் பேரு யார்றா ஆர் சி பி கு ஆடுவானே
லக்கோலியா
கோலி இல்ல அ கில் லா இல்ல இல்ல ஆஹ இல்லடா அவம்பேரு கிறிஸ்கெய்ல்
ஆமா
ச்சிருவாம் போல
ஆஹ்
அவ ஒரு நூத்தி எழுவத்தஞ்சு ரன் எடுத்துருக்கா
உம்
இப்பில்லையே
ந்த எங்க அப்பா
ம் இன்னொன்னு இருபத்த ஒரு முப்பத்தஞ்சு பா ரன் எடுத்தா ரெக்கார்ட் ப்ரேக் பண்ணிடலா
பண்ணென்டு பால் தான இருக்கின்னோ
ஒரு பத்து சிக்
ஏ அதுக்கு அவ அதிகன்டா ரொம்ப பேராசை பெருநஷ்டன்னு கேள்விப்பட்டுருக்கிள அந்த
இல்லட பஞ்சாப்லயு அடிக்கறதுக்கு ஆள் இருக்கானுங்க சோ அது அவனு இருக்கா இருக்கு
இவனுங்க கொஞ்சோ பவுலிங் கொஞ்சோ நல்லா பாத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கு
ஆமா
ம்
ஆனா பஞ்சா இல்ல எஸ் ஆர் ஹெச் க்கு அப்புறோ பஞ்சாப் தா சும்மா பவர் பிளேயத் தா தட்டி தூக்குனானுங்க
ம் ம்
இப்பதைக்கு ஹையஸ்ட் ஐ பி எஸ் கூற எரநூத்தி எம்பத்தி ஏழு தா எஸ் ஆர் ஹெச் போட்டது வச்சது
இந்த மேட்ச் மொழி அடிச்சிருவானுகன்னு பாத்தா மொழி எழுக்க மாட்டானுங்க போல அவ்ளோதான்டா ரானா பிரிச்சுட்டான்டா பால வெளிய
சிக்ஸா
அம்மா நானு பொறுத்தது போதுன் டா எனக்கு பாலிப்ப கண்ணுக்கு தெரியுதுடான்னு நம்ம ராணாவு பொழம்ப வச்சுட்டாம் பால
ம்
ரானாவு இன்னக்கு ஒரு நூர போட்டு விட்டுருவான்னு நெனைக்கிறே ஆ ஆ நானு இன்னக்கு முண்ணூறு போடுறேன்டா நீங்க என்னடா போடுறீங்கன்ற மாரி அடிச்சுட்டா அவனு
ம் ம்
பொறுத்தது போதும் பொங்கி எழுடான்ட்டு
ம் எரநூத்தி அறுவது வ வர வாய்ப்பு இருக்கா
ம் சான்சஸ் உண்டு போடு இன்னொன்னு அடிச்சு பொழந்துட்டான்டா இன்னொன்னு பின்னாடி அடிச்சு ஆ ஃபோரு ஃபோரு பின்னாடி தூக்கிட்டான்டா முன்னாடி பின்னாடி சைட்ல எல்லா பக்கமு அடிச்சு தூக்கிட்டு இருக்கிறான்டா
ஒரு தடம் மொமண்டம் கெடஜா முடிஞ்சு அவ்ளோதா அடிக்க வேண்டி தா
தன்னு வந்துட்டா அ ரஹனா பஞ்சாப் காரங்கல்லா தலையல கை வச்சுட்டாங்கடா
இது அடிச்சானுங்ஹல்ல
சியர் கேல்சும் து ம் ம் நாப்பத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்னு அடிச்சிருக்கா
அப்புறோ
பெஸ் ச் அவுட் ஆய்ட்டான்டா அவுட் டாண்டா ஆமா
அடுச்சா நூறு
செட் பரவால்ல ஒரு நல்ல நா நைன்டி ஒன் ஆ ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபாட்டி ஃபோர் ஆஹ் ஃபாட்டி ஃபோர் சூப்பர் நாக்டா ஆமா
உ
ம் ம்
சுரேச ஏண்டா கேக்க தூக்கனானுங்க அவனு நல்லா கப்புல வாங்கி குடுத்தா ரெண்டாயிரத்தி இருவத்தி நால்லுல
லோட்டாஸ் பவரப் பண்ண முடில அதனனால அதனால மிஸ் ஆயிடுச்சு செர் செர் செர் செரி பரவால்ல ராணா ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் டீமுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் குடுத்துருக்கா நைன்ட்டி வொன் ஸ்ரைக் ரேட் எரநூறு மேலே தாண்டா எரநூத்தி முப்பது சம்திங் எருநூத்தம்ப எரநூத்தி எரநூத்தி நாப்பது என்னமோ ராணா போட்டு பொளந்துட்டான்
நெக்ஸ்ட் பேட்ஸ்மன்
ம் நெக்ஸ்ட் யாருன்னு தெரிலடா சேர்ரா நம்ம அப்டியே அப்ரொ பாக்லாம்
என்னது இன்னு பத்து செகண்ட் இருக்குடா
டே என்னடா நீயு அஹ் வாட்டு வாட்டு ப்ரோ வை வெரி ராங்கு ப்ரோ
வெயிட்
சேர்ரா பாய் நம்ம அப்றம் பாக்லாம் அப்புறம் பேசலாம் பாய் பாய் ம்
பாய் டா